ஆஹ் வணக்கம்
உம் ஆஹ் கேக்குது ஆஹ் கேக்குதுங்க உம் நல்லா இருக்கீங்களா உம் என்ன பத்தி பேஸ்லா அது எவல யூஸ் நானே சொல்டுங்ளா ம் நா நேத்து ஒரு சாட் ஸ்டோரி பாத் த அத பத்தி சொல்ட்டுங்ளா உம் ஒரு ஒரு பெரியவர் வந்து அப் ப நம்ப அப்பா வய்ஸ்ன்னு வச்சுக்ங்க அவரு வந்து அவங்க பையெ வந்து பெரிய கம்பெனி வச்னிக்குறாரு எங்க ஃபாரின்ல செரி அவங்க பையெனு பையெ லவ் பண்ற ஒரு பொண்ணயு பாக்க போலான்ட்டு அவர் திங்ஸ் எல்லா கொஞ்சொ எடுத்துன்னு போறாரு ஹேர்போட்ல வந்து உக்காந்துக்குறாரு ஹேர்போட்ல வந்து உக்காந்க்கும் போது அவரு வைஸ் சானவருல போன் வந்தா திடீன் ஸ்டவர் கெடைக்காது இப்டி கி கீழ மேலே இப்டி வெச்சி பாக்குவாங்க யாருமே நம்ளேவு அப்டிதான் பண்ணுவோ டவர் கெடைக்கலனா இப்டீ வெச் சி பாக்றெ இந்த பக்கொ இப்டி வச்சி பாப்போ அந்த மாரி பாத்துர்ந்தாரு அ ஆப்போசிட்ல ரெண்டு பொண்ணுங்க இருந்ச்சி
செரி
கொஞ்ச மாடனா இருந்ததுங்க ஆனா அவரு வந்து அவுங்ல்யேதா வீடியோ எடுத்துனு திருவாங்கனு நென்ச்சி தப்பா புரிஞ்சின்னு அவரு கிட்ட வந்து சண்ட இழுத்தாங்க ஃபஸ்ட் அவு ஃபோன்ல என்ன எடுத்தாருன்னு பாத்தா பரவால்ல ஆனா இவங்க அத ப அந்த இதுவ பாத்துட் டு வந்து நீங்க எதுக்கு பண்ணு நீங்க ஃபோட்டோ எடுக்குறீங்க நாங்க நீங்க எவன்ன இவ்ளோ மோசமா இருக்கீங்க அப்டி இப்டின்னு அவங்கள புச்சி கண்ணாபின்னானு திட்டிட்டாங்க நி இல்லம்மா அவரு சொல் வாய தெறந்து சொல்ற வலைக்கு விடுல அவங்க அப்புற என்ன ஃபோட்டோ இது ஃபோன்ல நா உங்ள போட்டோலா எடுக்கல பாருங்கன் குடுத்தா அவுங்க அந்த பொண்ணு பாக்கவே இல்ல
ம்
தூக்கி போட்டு ஒச்சிட்டாங்க
போன
ஆ அது பாத்திருந்தா தானே அவரு என்ன பண் ருன்னு உண்ம தெருஞ்சுக்கும் அது பாக்கவே இல்ல அது பேக் சைடு வந்து அவுங்க வைஃப் போட்டோ அவ பொண்ணுங் ஃபோட்டோ அதெல்லா வச் செஞ்சுற்றாரு அது அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுங்க தப் தப்ப தப்பான என்னத்துலய இவங்க இந்த பாப்பாவ பாக்கறாரு இந்த மாரி இவங்கோ வந்து பொண்ணுங்கல்லா ஃபோட்டோ எடுத்துவெச்சுன்னு பொண்ணுங்க விஷயத்துல வீக்கு அந்த மாரி அப்டின்னு ஃபஸ்ட் இன்னா ஃபோன்ல பாகவேல்ல நீங்க பாத்தீந்த உண்ம தெருஞ்சு கும் அதையு போடும் அதையு பக்கத்துல இருக்கிறவங்களல்லா கூப்ட்டு அடிக்க வச்சு அவுரே அவங்கள வந்து அவங்க தா பக்கத்ல என்ன பண்ணாங் பொண்ணுங் கூப்ட்டா உண்ம நெனச்சுக்கறாங்கள உடனே வந்ருவாங்க ஆ உடனே வந்து ஒரு லைக் இது பண்ணி அப் அப்றோ அவர் எவ்ளோ சொல்றாரு இல்லங்க நீங்க பாருங்க நா அப்றோம் இவருக் ஆ போசி வேற ஒருத்தர் இவருக்கு சப்போர்ட் பண்றாரு நீங்க என்ன அவங் கூட சேந்துருக் நா வந்து பொண்ணுங்க அவங்ளே சண்ட இழுக்குதுங்க கடைசியில என்ன பண்றாரு இவ ஏர்போர்ட் உள்ளி இவரு வராரு உள்ளோ அதே இது ஃபிளைட் ல வராரு
யாரு அவங்க பைய
அவங்க பைய இல்ல இந்த அப்பாவும் ஆ இந்த ரெண்டு பொண்ணுங்க போறாங்ளா அந்த ஃபிளைட்ல ஆமா ஏன்னா ரெண்டு பேரு ஒரே எடத்துக்கு தா போறாங்க இவங்க பா ஆனா அந்த பொண்ணுங்களு இவங்க பையன பாக்க தா போறாங்க இவுங்க பைய வந்து பெரிய பே த ஆஃபீஸ்ல வந்து அவர்தா ஃபுல் இது ந சொல்றது எம் டி மாரின் வச்சுகங்க அதனால அவுங்ள பாக்க இவுங்க போறாங்க இந்த பொண்ணுங்ளு போறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்க கா அவுங்க அந்த பைய அவு ங்கொ பந்த பா அந்த பெரியுரு அவுங்க பைய கிறாங்கல்ல அவுங்களோ பண்ற பொண்ணு தா பொண்ணோட தங்கச்சி இவுங்க கசின் சிஸ்டர் பொல்துது உம் அந்த மாரி ஆ தங்கச்சிங்க செரி உங்க அவுங்ள அப்டியே பா த்தட்டு அவுங்ள பாத்து பேசிட்டு வர்லா அப்டின் போறாங்க அப்றோ அங்க ஏர்போட்ல போய் எறங்குறாங் ஆ இவுங்க இவுங் நம்ள அப்ற எதுங்க நம் ஒன்னு நம்ள ஃபாலோ பண்ணு வராங்க அவுங்க அதே பிளைட்ல ஏர்றாங்க எ றங்குறாங்க அப்போ நம்ள ஃபாலோ பண் பேங்ளோ இந்த ரெண்டு பொணுங் பேசிக்கிறாங்க ஆனா அவுங்க பைய வந்து அவுங்க அப்பாவ கூட்னு போற்த்துக்கு வராங்க பெரிய பா ரிய இந்த கார்ல கூட்னு போத்த லக்ஸரி கார்ல கூட்னு போறாங்க வந்து அப்றோ இவுங்க போட்டு அடுச்சு தெல்லா ரத்த அவுங்கள்கு வந்து மூஞ் எல்லா வந்து ஸ்ட்ராட் ச்சராயிர்துல்ல ரத்தலா வர்துல இன்னு இவ்ளோ அடிப்பட்டுகுது உங்கள் ஆ ஆமா கேக்குறா பைய எதுக்கு உங்கள்க்கு இவ்ளோ அடிபட்டுகுது என்ன ப்ரச்ன எதானான எங்கட்ட சொல்லுங்க அதெல்லா ஒன்னு ல்ல தடுகி உ தெரியாம ஊந்துட்டே அப்டீன் சொல்லிறாங்க அதுக்கப்பறொ என்ன பண்றாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன இது பெரியொரு பெரிய லக்ஸரி கார்ல போறாங்ளே அப்டீனு இந்த பொண்ணுங்க ரெண்டு யோஸ்னம் பன்து அதுக்கப் அப்புறோ இவுங்க எதோ ஒரு இது புட்ச்சி போயிர்றாங்க அந்த ஆஃபீஸ்க்கு
ஓகே ஓகே
பையன் என்ன பண்றாங்க அ அப்பா உங்ளால தா நா இவ்ளோ பெரிய நெலமைல வந்துக்குறே நீங்க இல்லன்னா என்னால இவ்ளோ பெர் நெலமைல வர முடியாது ஆ அப்பா இல்லனா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல ஆம் இவ்ள பெரிய நெலமைல வந்துருக்க அதுக்கு நீங்க தா கார்ணு இந்த எம் டி சீட்ல வந்து நீங்க தா ஒக்கார்ணுன்ட்டு ஒக்கார வச்சிர்றாங்க அவருக்கு உடனே வந்து ஒடனே மீட்டிங் வந்துட்து எம் டி அந்த ஆஃபிஸ் எம் டி இல்ல அங்க தா நறைய ஆ நகோ நக நறைய அவங்களுக்கு நறைய பேரு நறைய கம்பெனிஸ் வந்து வந்து ஒக்கான்டுக்குறாங்க மீட்டிங்க்கு
ஓகே
ட்டு போயிர்றாங்க சரி எனக்கு மீட்டிங் இருக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க இங்கே ஒக்காருங்க இது என்னது அப்டி ரொம்ப இதுவா தோணுச்சுன்னா வாக்கிங் மாரி போயிட்டு வாங்க நா ஒங்குளுக்கு கால் பண்றே ஆனா ரொம்ப தொலவெல்லா போயிடாதீங்க இங்கே கீழ மட்டு போயிட்டு வாங்க வேற எங்யு போகாதீங்க புது எடோ இது அப்டின்
ஓகே ஓக்
அதுக் அப் அவ் அவுங்க போயிறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்க அ இதுக்கு வந்துங்க அப்புற வந்து அ கேபின் சொறாங்க கேபின்டவந்து அ அ சார் கம்மிங் நாங்க உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க த உடனே இந்த பெரியவற பாத்தோனே ம்ப இத தா இங்க வேல அப்புரோ இவர் என்ன பண்றாரு இந்த பயன் சொல்ட்டு போறாங்க ஒங்களுக்கு எதாவது ஸ்னாக்ஸ் வேணுனா இங்க இருக்கு எத்துக்குங்க னு சொல்ட்டு போறாங்க டால அவரு பாவோ டியடா இருக்குன்னு எ ஸ்னாக்ஸ் ஸ்னாக்குதுனு பாக்குறாரு உடனே இவங்க என்ன பண்ட்டாங்க இவங்க திரடரந்து சொல்ட்டாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்க எல்லாரையு கூப்ட்டு இவுங்க திரடலயே இவங்க எதுகு கூப் டிங்க உள்ள இங்க பாருங்க திரு றாங்க இது அதா இந்த ச அவங்க பைய பேரு சொல்லி அந்த சாரோட இடம் இது இவங்க பாருங்க திருடிட்ருக்காங்க அப்றம் இந்த மாரி நாங்க வரம்போது ப்ளை இது ஏர்போட்லியும் முத இப்டி பண்ணாங்க போட்டோ எத்தாங்க அது ஏத்தாங்க இது ஏத்தாங்கன் சொல்லி ரொம்ப இது பண்ணிறாங்க ஆஹ் அங்க அஹ்ஹா அந்த ஆபிஸ்ல இருக்கவங்கலா வர
அந்த ஆபிஸ்ல இருக்ற கூட்டத கூட்டிட்டாங்க உம் அப்பான்ட்டு ஏனா அவருதா யாருகிட்டியு சொல்லல இல்ல நேர கூட்டு போய் உள்ள உக்கார வச்சுட்டாருல்ல ஆமா யாருக்கு இன்றோடியூஸ் பண்ல யாருகிட்டியு சொல்லவும் இல்ல ஹ்ம்
ட்டாரு அவரு அதுக்கப்றம் ஹ்ம் அவனுங்க என்ன பண்றானுங்க அவனுங்ளும் சேந்து நீ எதுக்கு வர எதுக்கு இங்க இருக்குனு இல்ல பா என் பையந்தா புரிய போரியா உ பையன்ட்டு ன்றா திருனின் போறத்துக்கு வந்து ரிங்ளானு ட்டு எல்லா போட்டு திரிய அடிக்கிறாங்க அப்றம் திரிய என்ன பண் ங்க அந்த ரெண்டு பொண்ணுங்ளும் அந்த அவங்க தா அவங்க அக்கா இருக்காங்கல அவங்ளுக் கால் பண்ட்டாங்க அதா அவங்க பையனோட லவ்வருக்கு ஏனா அவங்க ரெண்டு பேத்தா கல்யாணபன்னி போறாங்க அது நிச்சியம் பன்னதா அப்பாவே இங்க வந்துகறாங்க சொல்லிகிறாங்க பாரீன்க்கு அதனால என்னாச்சு சரி இவங்க என்ன பண்றாங்க பொண்ணியு வர சொல்லிறாங்க அந்த மருமவ அவ வரா அந்த பொண்ணு அப்றம் அவள பாத்தோனே இவங்க மருமகள எ தெரிலியா நாந்தா உ மாம்னாரு னது நா போய் உனக்கு ம மருமகளா என்னபோய் நீ மருமகன்ற போய் என்ன என்னன்ன பண்ணுவிங்கபாரு இன்னும் அப்டி இப்டினு ட்டு அவளும் எல்லா போட்டு அடிக்கிறா எல்லாரையு அடிக்க சொல்றா அடிச்சு அடிக்கிறா போலீஸ வர சொல்லிறாங்க அங்க கீழியே பெரிய ஆப்ஸ்னால கீலயே போலீஸ் இருக்குவாங்க போல தெரியுது உம். ஆமா போலீஸ். பீச வர வச்சுடுறாங்க. செக்யூரிட்டி வந்துடுறாங்க இவங்க அவங்க அப்பாவயே செக்யூரிட்டி டிரெஸ். போட்டுங்கிறாங்க.
ஓகே ஓகே.
அதுக்கு போலீஸ வர வச்சிடுறாங்க. போலீஸ் வர வச்சுட்டு இன்னைக்கி என்ன பண்றாங்க அவங்க கேக். வரவேயில்ல. எங்க பையன் தான் இவங்க அப்படினு. உங்க பையன்றதுக்கு என்ன ஆதாரோ போட்டா எதனா. காட்டுங்க இந்த போன்தா போன். வச்சுட்டாங்கல்ல. ஆ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த அவங்க மருமகளே என்ன பண்ற நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி.
ஹலோ.
ஹலோ கேக்குதுங்களா.
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க.
ஆம் அப்புறம் என்ன பண்றாங்க செக்யூரிட்டி போலீஸ்லயே இவங்கள கூட். போறாங்க றாங்க. அவங்க சைடுல பார்த்து கேக்குறாங்க அவங்க எல்லாதி பார்த்து என்ன. அப்படின். வந்து டிரயல் பாக்குறோம் திருட வந்தா எப்படி இது பண்ணும் அப்படி. ஸ்ல இது பண்ணும் ட்ரையல் பாக்குரோ. னு சொல்லிட்டே உங்க அப்பாவு. அவங்க அப்பான்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க. பாறாங்க இங்கதான உக்கார சொன்னேன் எங்க போனாரு சேக்கா. ஒரு வேல நடந்து வெளியே போயிருக்காங்களோ நடந்து போ அது பே. பேசினு போயிருக்கிறாங்க என்னன்ட்டு கால் பண்ணலான்னு பண்ணா சுட்ச் ஆஃப் போன்னு. அப்புறம் பா ஆ. போன் சுட்ச் ஆஃப்பு. அப்புறம் அங்கங்க தேடின்னு போய் கடைச். கடைசில கடச்சுட்டு. அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தோம். ஆஹா இல்ல இல்ல அவ எங்கயே எடுத்துன்னு போயி. விட்டுறாங்க அவங்கோ. ம்ச் போலீஸ் வந்து இதுக்கு. இது பண்ணல போலஸ்ஸேஷல உ ஞ விட்டுறாங்க அப்புறம் இன இங்க ரெண்டு பேருக்கு வந்து மேரேஜ் பிக்ஸ் நிச்சயம் பிக்ஸ் பண்ணடுறாங்க யார இந்த பொண்ணுக்கும் அந்த அவங்க பையனுக்கும் ஆ போராட
ஓகே
ஆ ஓ அப்புறோ அங்க போய் அந்த பொண்ணு கேக்குறா இவுங்கள எதுக்கு சொந்து இவங்கள யாரு கூப்னு
ஆ ஆ
க்கறாங்க ஏ இது எங்க அப்பாதா அப்டின்ட்டு அப்புறோ அந்த பொண்ணுக்கு ஒடேஷ் பாப்பே அது இதா நானு ஃபிலிமே பாத்தே ஷார்ட்ஃபிலிமா பாப்ப கொஞ்ச கொஞ்சோ வரும்பொழுது இது
ஆமா ரெண்டு பேர் இல்ல இப்போ இவரோட அ ஆமா ஆராயாம தப் இப்பா இது பண்ணக்கூடாது ஃபஸ்ட் அஃப் ஆல் அந்த பொண்ணுங்க அவங்க அவரு போன பாத்துக்கணு ஒருத்தரோட ட்ரெஸ வச்சு ஒரு ரோட உடைய வச்சு அவரோட இது வந்து நம்ம நிர்ணயிக்க கூடாது
ஆமா
ம் ஃபர்ஸ்ட்டு அவரு ஃபோன வாங்கி பாத்துருக்கணு இல்ல எதுக்காக பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணு எதுமே பண்ணாம ஒரு ரு ஒரு பிளைண்டா வந்து ஒருத்தர வந்து இது பண்ணக் கூடாது பிளேம் பண்ணக்கூடாது ஆமா
ஆமா
ஹ ம்
இத ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாரி பாத்தே உம் ஆமா இப்ப வெளிலயு அந்த மாரிதா நெறைய நடக் பாவீங்களா அப்பாவிங்கதா அப்ப வயசானவங்
ஆமா நெறைய பேர் அந்த அதே மாரி பொண்ணுங்க என்ன சொன்னாலு கரெக்டாதா சொல்லுவாங்கன்ற ஒரு
இதுத்த எல்லா ஆஹ் ஆமா அத எல்லா அந்த மாரி கேக்குறாங்க உம் ஆமா அ எவ்ளதா
ப்ரோ எ எனக்கு ஒரு கால் வருது நீங்க கட் பண்ணிக்கோங்க நா கால் பண்றே அ, அ எங்க ப்ரோ